வணக்கம் பா எப்டி இரு கிறீங்க
நல்லா இருக்கோம்ப்பா இப்பதா கோடை விடுமுறை எல்லா முடிஞ்சது உங்களுக்கு எப்டி போச்சு கொடை விடுமுறை
நாங்க சுற்றுலா போயிருந்தோம்பா
பரவாயில்லயே சொல்லவே இல்ல முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல நாங்களும் வந்து சேர்ந்திருப்போம்ல
அப்டியா பட்ஜெட் கொஞ்சம் நெருக்கடி
இதுல என்னங்க இருக்கு இப்ப பாத்து நீங்க பண்ணீங்கன்னா அடுத்த தடவை நாம பாத்து பண்ண போறோம்
அப்டிங்களா சும்மா ரொம்ப தூரம் இல்லங்க இங்க இருக்கற மகாபலிபுரம் தா போய் ரெண்டு நாள் தங்கிட்டு வந்தோம்
இங்க இருக்க மகாமலிபுரத்துலயே ஏங்க ரெண்டு நாள் தங்கிறீங்க எங்கய தூருமா போய் தங்கிக்கலாம்ல்ல அதுக்கு
தூரம் போகறதுக்கு தான் பட்ஜெட் இல்லன்னு சொல்றனே
ஓ அது வேறையா எப்டி இருந்துச்சு
ரொம்ப நல்லா இருந்துதுங்க
என்னல்லா பாத்தீங்க
நெறைய கோவில்க பாத்தோம் நெறைய சிற்பங்கள் எல்லா வித்துட்டு இருந்தாங்க கைவினை பொருட்கள் எல்லா வித்துட்டு இருந்தாங்க பீச் நல்லா இருந்துச்சு நா ஒன்னும் வாங்கலங்க
ம்
சும்மா சுத்தி பாத்து ட்டு ஆசைக்கு வந்துட்டோங்க
ஏதாது கைவினை பொருட்கள் எல்லா வாங்கிருக்கலா இல்லங்க அவ்ளோ தூரம் போயிட்டு எதுவு வாங்காம வந்திருக்கீங்க
ஒன்னும் வாங்கலங்க அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு எதுவும் வாங்காதீங்கன்னுட்டு
அப்டிங்களாங்க சிற்பங்கள்லாம் பாத்தீங்களா உங்க கொழந்த நல்லா பாத்து என்ஜாய் பண்ணனா
பாத்தாங்க பாத்தாங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான் எல்லா சிற்பங்களும் இருந்தது ஆ கோவில்ல வைக்கிற சிற்பங்கள்லாம் இருந்தது நல்லா பெரிய பெருசா இருந்தது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது அத செய்றதையும் நாங்க பாத்தோங்க
பரவாயில்லயே குடுத்து வச்சவங்க அங்க ஏதோ குடைவரை கோயில் எல்லா இருக்கு நாங்களே மலையை குடைஞ்சு ஒரு இது மாரி அதெல்லா இருக்க
ஆ அதையும் போய் பாத் தோங்க எல்லாமே நல்லா இருக்குதுங்க ஒரு நாள் பத்தாதுங்க சுத்தி பாக்குறதுக்கு ரெண்டு நாள் தேவைப்படும்
ஆமா வெயில இருந்ததே எப்டி சமாளிச்சீங்க
அங்க நாங்க பக்கத்துலயே ஒரு ரெசார்ட் புக் பண்ணிக்கிட்டோங்க
நல்லது நல்லது அப்பனா கொஞ்ச ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து டீப்பா பாக்கலாம்
ஆமாங்க ஆமாங்க
சீக்கிரமா போனும்னு எல்லா அவசியம் இல்ல இல்ல ம் அப்றோ ஏதோ அதுல ஏதோ ஒரு பகுதினா இப்ப வெளிய இருக்கு மத்ததெல்லாம் கடலுக்குள்ள இருக்குன்னாங்களே அதை பத்தி எல்லா ஏதும் விசாரிச்சீங்களா
ஆமாங்க அந்த காலத்துல கொஞ்சம் பெருசா இருக்கு கடல் முன்னாடி வர வர பாதி இடங்கள் மூழ்கிட்டு இருக்கு அப்டின்னாங்க
ம் அந்த காலத்திலயே எப்டி கட்டிருங்கா பாருங்களேன்
ஆமாங்க ரொம்ப இடங்கள் எல்லா தூய் மையா இருக்குதுங்க
ம் ம்
போக்குவரத்து ரொம்ப நெரிசல் இல்லாத இருக்குது அதனால எந்த எடத்துக்கு வேணாலு சுலபமா போயிடலா வசதியா இருக்குது
டிக்கெட் எவ்ளோங்க
டிக்கெட் எல்லாமே ரொம்ப நார்மலா தாங்க இருக்குது அதிகமா எல்லா ஒண்ணு இல்லங்க
ம் பரவாயில்ல
ஆமா கொழந்தைங்களுக்குதா பாக்க வேண்டிய எடமா நா நெனைக்கிறேங்க
ஆமாங்க கொழந்தைங்களுக்கு நம்மளோட வரலாறு நம்மளோட கல்ச்சர் எல்லாமே தெரியணுதானங்களே
ம் ஆமாங்க
அங்க எதோ ரயிடுல்லா இருக்குங்களா அங்க போட் ரயிடு அந்த மாரிலா எதுவு இருக்குங்களா
போட் ரைடு எல்லா இல்லங்க
ஓ
இந்த இந்த பீச்சலதா கொழந்தைங்களுக்காக பல இது வச்சிருக்கறாங்க வெளையாட்டு செய்து அப்புறோ குதிரச சவாரி வச்சிருக்கறாங்க
சேரி
வந்தா ஒரு ரெண்டு நாள் சுத்தி பாக்கலாங்க ஆனா கோடை கோடை விடுமுறைக்கு கூட்டம் ஜாஸ் த்தியா வருதுங்க
அடேங்ப்பா ஆ
வெயிலும் இருக்குது ஆனா மக்கள் கூட்டமும் கொறையிலங்க
ஆமாங்க அங்க இதெல்லா இருக்குதுங்க நாங்கல்ல கிருஷ்ணரோட வெண்ணெய் பந்து அதெல்லா எப்பிடிங்க இருந்தது நா போனதே இல்ல இது வரைக்கு
பாக்குறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க நா வாயால சொல்றத விட நீங்க ஒரு முற வாங்க நானே கூட்டிக்கிட்டு போறே உங்கள
கண்டிப்பா கூட்டிட்டு போங்க அந்த வெண்ணெய் பந்து வந்து எப்பிடிங்க தள்ளிவுட்டா உருண்டு ஓடுமா ஓடாதா
அது அப்பிடியே ஓடிடு போல இருக்குதுங்க வெண்ணெய் மாதிரி
ஆ உருட்டி பாத்தீங்களா
உருட்டி பாத்தே என்னால உருட்ட முடியல கொஞ்சோ பலசாலியா இருந்தா உருட்டிடலா போல இருக்கு
அப்பிடிங்களாங்க
ஆமாங்க ஆமாங்க
இப்ப நாங்க இங்க அங்க தங்காம பாக்கணு இங்கேது வந்து சுத்தி பாத்துட்டு ஒரே நாள் திரும்ப வரணுன்னா அப்பிடி வந்துட்டு வரலாங்களா
வரலாங்க வரலாங்க
அது என்ன எடுத்துட்டு வரணு ஏதா எடுத்துட்டு வரணுமா
எதுவு எடுத்துட்டு வர வேண்டா சப் சாப்பாடு மட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கு ஏன்னா பக்கத்துல நல்ல உணவு கெடைக்கறதுக்கு கொஞ்சோ சிரமமாதா இருக்குது கொழந்தைங்கள எல்லா வச்சிட்டு வெலவாசி எல்லா நார்மலா த்தாங்க இருக் க்குது ஒன்னு அதிகபட்சமா இல்ல ஆனா கொஞ்சோ நல்ல சாப்பாடு நல்ல இது சாப்புணுன்னு நெனைக்கிறோ கொஞ்ச தூரோ போகணு ரொம்ப தூரோ போகற மாதிரி எல்லா இருக்கு
அப்பிடிங்களாக அது கடல் சார் இந்த எடோ தானேங்களாங்க கடல் உணவுல்லா நல்லா கெடைக்குங்களாங்க
அய்யோ பக்காவா கெடைக்குதுங்க நீங்க அங்கயே வீட்டுக்கு திரும்பி வரீங்கன்னா கூட நெறைய வாங்கிட்டு வரலாங்க
நல்லதுங்க நல்லா சீப்பா இருக்குமோ
ஆமாங்க எல்லா விதமான இதுவு கெடைக்குதுங்க மீன் எறா இதெல்லா விக்குதுங்க கருவாடு இதெல்லாமே இங்க நல்ல ரேட்டுல கெடைக்குதுங்க
நல்லதுங்க
நீங்க எப்ப வரீங்கன் சொல்லி க நேர ஒதுதிக்
எங்க எங்க இப்பதானோ லீவ் எல்லா முடிஞ்சி இங்கயே ஸ்கூலா வேற திறந்தருக்கு கொழந்தைங்கள்லா படிக்கிறாங்க ஸ்கூலா பிஸியாக போயிட்டுருக்கு அடுத்த இப்போ மறுபடியும் மேபி குவ்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு பசங்களுக்கு லீவ் வந்தா தா அடுத்த லீவவில் தா அழைச்சிட்டு வரணு
எங்க உங்க நடுவில உங்க பையனுக் விடுமுறையே கிடையாதாங்க
வேற என்ன நடுவுல என்னங்க விடுமுற இருக்கு ரெண்டு நாளு அப்படி வரு சனிய ஞாயிரு அப்பதா ஆனா அப்ப எங்க வீட்டுக்காருக்கு வேல இருக்கு
அப்படிங்களா ஆ
ஆமாங்க அது இல்லாம எங்களுக்கு இங்க கொஞ்சோ வேல போயிட்டு இருக்குன்னு சொன்ன அதனால
ஆ வீட்டு வேல எப்படிங்க போயிட்டு இருக்குது
ஆமாங்க போயிட்டே இருக்குங்க அது மெதுவா அது அனுமன் வாலு மாரி அது நீண்டுகிட்டே போகுந்துக
ஆ
ஆமாங்க உங்களுக்கு அந்த அனுமார் வாலு கத தெரியுங்களாங்க தெரியாதுங்களா
ஆமாங்க
அந்த அனுமர் வந்து ராமருக்காக தூது போனாருங்க ஆ இங்க இருந்து ஆ அப்ப வந்து அங்க இருக்கவங்க எல்லா வந்து கிண்டல் பண்ணாங்களாங்க ஆ குரங்க போய் அனுப்பியிருக்காரு அவரு அப்படின்னு சொல்லி
ஆ
அவருக்கு சிம்மாசனமு உக்கார குடுக்கலையாங்க
ஆ ஆ
க்கு அதனால அவர் வந்து அவர் வாலயோ நீட்டி பெருசாக்கி அத சுருட்டி அதுல ஏறி உக்காந்தாரா எல்லார விட உசரமா அந்த வால வச் ச்சி அந்த அரண்மனையை சுத்தினாரா அப்படியே அந்த அளவுக்கு நீண்டி போயிட்டே இருக்குமா அனுமார் வால்
அப்படிங்களா
அதனால ஏதாவது அது ஒரு சொல்லாடலுக்கு அந்த மாரி சொல்லுவாங்க அனுமர்வால் மாரி முடிவு இலாம போயிட்டே இருக்கு
எங்க அவ்வளோ பெருசுங்களாங்க கட்டுறீங்க
என்னங்க
அவ்ளோ பெருசா அப்ப கட்டுறீங்கன்றே
இல்லைங்க அந்த மாரி வாள் குட்டிதாங்க அது நீன்டுட்டே போற மாதிரி ஒரு கற்பனங்க அதெல்லாம்
ஆஹ நீங்க வீடு கட்டி முடிச்சிட்டீங்கன்னா எனக்கும் ஒரு போஷன் குடுங்களே வாடகைக்கு
கண்டிப்பாங்க உங்களுக்கு இல்லாமல்லா உங்களுக்குதா கட்டறதே பாத்து பாத்து
அப்டிங்களா நான் வந்து ஒரு எட்டு பாக்கட்டுமா வீட்ட
அப்டே கட்டுலல்லாம் பீரோல்லாம் தூக்கிட்டு வந்துருங்க
அட வீடு கட்டி முடிச்சாதானங்க அதெல்லாம் எடுத்துட்டு வர முடியும்
முடிச்சாச்சி வீ வீடே குடுக்கறே என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாங்க
அப்டிங்களா எவ்ளோ அட்வான்ஸ் கேப்பீங்க
எதுமே கேக்க மாட்டாங்க நட்புன்னா நாங்க உசுரு கூட குடுப்போங்க
அப்டிங்களா ரொம்ப நல்லதுங்க நாளைக்கே என் பொட் டி படிக்கய தூக்கிட்டு வந்துருட்டுமா
தாராளமா பொட்டி படுக்க இல்லன்னா கூட வாங்க நாங்களே குடுக்குறோம் பொட்டி படுக்க எல்லாத்தையும்
அது பக்கத்துல ஒரு போஷன் இருக்கே அதியும் எனக்கு தருவீங்களா இலவசமா
அது பக்கத்துல இருக்கிற போஷன்தா உங்களுக்கு எல்லா இந்த தெருவே உங்களுதான் நெனச்சிக்கோங்க நீங்க என்னங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க
அப்டிங்களா அப்ப என்ன எதுவும் கேக்க மாட்டீங்க வாடகலாம்
ஆஹ எதுவும் கெடயாதுங்க
அப்படே உங்க கோயில் ஒண்ணு வச்சிருக்கறீங்களே அது
எல்லாமே உங்களுக்கு தாங்க என்ன உலி நாங்க எங்களயே தந்துறோம் நீங்க ஏன் கவலப்படறீங்க
அப்டிங்களா அப்ப நம்போ பட்டா பதிவு பண்றதெல்லாம் எப்ப வச்சிக்கிலா
எல்லாமே முடிச்ச உனங்க இந்த இது ஒண்ணு வேல ஒண்ணு இருக்குங்க அத முடிச்ச ஒன்னே எல்லாமே முடிச்சிருலாங்க
அப்ப சாவிய என் இடுப்புக்குல சொருவிடுவீங்க சாவி கொத்த
ஆமாங்க எல்லா கொத்தையும் எடுத்து சொறிகிட வேண்டியதுதா என்ன இப்போ
அக்கா என்னக்கி ஒரு நல்ல நாளா பாத்து ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிக்கலாங்களா
ஏங்க நீங்க வர நாள்லா நல்ல நாள் தா இதுல என்ன நல்ல நாளு வேண்டி கெடக்கு எங்களுக்கு அதெல்லா எதும் இல்லங்க
அம்மா எதுவும் ஆட்சி பண்ண சொல்ல மாட் டாங்களே
எதுவும் சொல்ல மாட்டாங்க எங்க அம்மா உங்க அம்மாங்க
அப்டிங்களா ரொம்ப நல்லதுங்க
அப்புறமா திருப்பி குடுக்க கூடாது எதையுமே அம்மாவாகட்டும் வீடாயாகட்டும்
நான் வீட்ட குடுக்கவே மாட்
அம்மாவும் உங்களுதுதாங்க எல்லா மே உங்கள்தாங்க
வீட்ட பொண்ணு போல பாத்துக்குவே அப்டே எனக்கு கொஞ்சம் அந்த வெளில இப்ப இந்த செடிகள்லாம் வெக்கிற மாதிரி கொஞ்சோ வ சதி பண்ணி குடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்
இது உங்க வீடுங்க நீங்க என்ன வசதி வேணுமோ நீங்க பண்ணிக்கோங்க
அப்டிங்களா அப்றோ புதுசா கார் வாங்கிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேங்க காத்து வாக்குல வந்துச்சு
உங்களுக்கு ரொம்ப காத்தடிக்குதுங்க பாத்துங்க ஜன்னல் கொஞ்சோ சாத்திக்கோங்க
அது ஜன்னல இழுத்துதாங்க தாப்பால் போட்டுவக்கிறேன் எப்டியோ காத்து வாக்குல வந்துடுதுங்க
செரிங்க இந்த மாரி எங்க கிட்ட நெறைய பேரு நானும் கேக்குறதுக்கு எல்லா குடுக்க கூடாது குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு வருவேன் எனக்கு இன்னொரு கால் வருது யாரன்னு தெரல என்னன்னு பாக்குறேங்க
செரிங்க செரிங்க நன்றிங்க ஆ